எப்டி இருக்கீங்க சாப் ட்டீங்களா
ஆ நல்லாருக்கே சாப்ட்ட நீங்கெப்டிருக்கீங்க சாப்
ஆ நல்லாருக் கே சாப்ட்ட ஏன்னா பேசுறது கேக்குதுங்ளா தெளிவா கேக்குதுங்ளா
ஆஹ தெளிவா கேக்குது என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா பேக்கிரவுண்ட்ல எதுவுநாய்ஸ்லாம ஒகே நா வந்துட்டு ஒரு பிரைவேட் பேங்ல க்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே நீங்க
நானு வந்து வீட்ல வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா தா ருக்க நானு இப்போதிக்கு வேல பாக்ல ஆனா வந்து வேல தேடிட் தா இருக்கே வேட தேடிட்ருக்கே மீன்ஸ் அ அரசு வேலய வந்து பாக்கன் தா ஆசப்பட்றே ஏன்னா அரசு வேலைல தா வந்து அதிகமான ஒரு நல்ல ஒரு இது இருக்கு இருக் ன்றது வந்து எனக்கு எப்பவு அதனால அரசு வேலைய தா பாக்கணும்னு தினமு வந்து அரசு வேலை கான இத வந்து பாத்துக்கிட்டே இருப்ப எப்டியாவ்து கண்டிப்பா கடச்சிரு போயிருவ அப்டின்ற ஒரு இது இருக்கு என்னதா இருந்தாலு கூடவே இப்ப குட்டி பைய வந்து இப்பதா ஓ ரெண்டு ரெண்டு வய்சு ரெண்டு நாலு மாச ஆகுது அதனால அவன விட்டுட்டு போ முடியாது னால தா கொஞ்சொ வந்து கொஞ்சொ ரோ அதனால அரசு வேலக்காகதா கொஞ்ச ரொம்பவே தீவிரமா அவ ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள ப்டியாது கெடசிச்னா நல்லாருக்கு ப்டின்ற மாரி பாத்துட்ருக் கே நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அரசு வேலை புடிக் மா இல்ல தனியார் வேலை புடிக்குமா நீங்க இப்ப இருக்குறது அரசு வேலயா என்னது
இல்ல நா இருக்குறது இப்ப தனியா வேலதா அரசு நானுமே ஒரு ஒரு வகையான அரசு தேர்வுக்காக தா கொஞ்ச நாள் பயிற்சி ஐ மீன் பயிற்சி பெட்டுட்டு இருந்தே அ அ பயிற்சி எடுத்து இருந்த அதுக்கப்புறோ நடுவுர் அந்த பயிற்சிய விட்டுட்டு இந்த தனியார் வேலயில போய் ஜாய் சேந்ததுக்கு அப்புறோ கொஞ்ச நாள் அந்த அந்த அந்த போக்கஸ் பண்ண முடியாம போயிருச்சு அந்த அரசு வேலைக் இங்க இருக் ஒர்க இங்க இருக்க வேலை பழுக்கள் கார்ணமாக அரசு வேலய போக்கஸ் பண்ண இ போ முல்ல பட் ஆனா இன்னுமே என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு அந்த
அரசு வேலன்னா என்ன வேலயா என்ன வேல பாக்குற மரி எந்த இதுக்காக படிச்சுக்கிட்ருந்தீங்க
ஆ நா வந்து சப் சட்டம் படிச்சு இருக்க சட்டம் படிச்சு சட்டம் படிச்சிருக்கே சோ சட்டம் சம்பந்தமா ஒரு அரசு சேலரி அதுக்காக தா கொஞ்சு நாள் பயிற்சி எடுத்தே அதுக்கப்புறோ சட்டம் சம்மந்தப்பட் ட ஒரு பணிய தா நானும் ஆ மேற்கொண்டுட்டு இருந்தே ஒரு ம்
நீங்க சட்டம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்க பேங்க்ல போறீங்க சட்டம்
இல்ல சட்டம் சட்டம் தொடர்பான அவ தனியார் வேலை ம்ச் தனியார் தனியார்ல எல்லா சட்டத்துக்காக ஒரு இருக்குல
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா புரியுது புரியுது ஆ இப் ஓ நீங்க எனக்கு புரியுது நீங்க சொல்றது நானுமே ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறப்போ அந்த உயர்அதி காரி வந்து சட்டம் படிச்ச வரதா இருந்தாரு என்னன்னு பாத்தா உயர் அதிகாரனா ஹெச் ஆர் சொல்லுவாங்களா எப்பிடி ஹெச் ஆர் வந்து அப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த மாரி கேட்டகரியில இருக்கிறவங்க ஹச் ஆர் ஆ இருப்பாங்ஙகன்றது வந்து எனக்கு அப்புறோ தா தெரிஞ்சுது
ஓக்கே ஆ சட்டம் முடிச் ஓக்கே சட்டம் முடிச்சுட்டு அந்த எம் பி ஏ ஆ அந்த படிப்பும் படிக்கலா மேபி அந்த மாரி கூட பண்ணிருக்கலாம் மவாங்க
ஆமா நீங்க அரசு வேலையில ஆ இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா அரசு வேலன்றது வந்து எதுக்கு புடிக்கு அப்படின் பாத்தீங்கன்னா ஆ இந்த ஒரு ஒரு இது சொல்லுவாங்க ஒரு ஒரு ஒரு விதமான இது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க கால் காஸு வாங்குனாலு கவர்மெண்ட் காசு வாங்கனு அப்டின்னு சொல்லுவாங்க கரெக்டு அது வந்து வந்து ஆ நம்ம ஒரு ஆ பத்தாயிரூபாய்க்கு போய் சேந்தாலு அது நம்ம வந்து அந்த அந்த கடமைலருந்து நம்ம வெளில வர டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது வரு ஒரு ஒன் ஒரு லட்ச் சோ ஒன்ற லட்சோ வரைக்கு நம்ப சம்பள வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்றோ நம்ப வ அந்த மாரி வந்து உய் யா அப்பப்போ வந்து உயர் நெறைய சலுகைகள் கெடைக்கோ நெறைய பி எஃப் இதெல்லா வந் து நல்லா இது கெடைக்கோ அதே மாரி இன்க்ரிமெண்ட்டு இதெல்லா இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கனா அதுருக்கோ அதே மாரி பாத்தீங்கனா கூடி யா வெற்றிவேல் வந்து நம்மள வந்து அவுங்க யாராலையுமே வந்து கவுர்மெண்ட் அ இந்த ச அரசு வேலைல இரு குறவங்கள வந்து ஆ பணி நீக்கம் செய்யறது வந்து யாராலயுமே அவ்ளோ சீக்கிரம் பண்ணீற முடியாது யேர்ப் யார் பண்ண முடியுன்னா ஆம் ஆ து வந்து ஒரு விஷயோ சொல்லி அத வந்து அந்த அரசு அதிகாரிகள் கேட்காம விட்டால் மட்டுமே அவுங்கள வந்து பணி நீக்கம் இ டே நீக்கம் பண்ணுவாங்களே தவித்து அவுங்குளுக்கு வந்து நிரந்தரமான பணியிட பணி நீக்கம் வந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் கெடையாது இது வந்து மேயாவ் ஒரு பெரிய இ இது இவனே சொல்வானா வந்து தனியார்ல பாத்தீங்கனா அப்டி கெடையாது தனியார்ல வந்து ஏதா ஒரு தப்பு பண்ணிட்டேன என்து வந்து இதுக்கப்பறோ வந்து நம் ப்ல வந்து ஒரு கருப்பு புள்ளியா வெச்சி என்ன பண்ணுவாங்கனா நம்மள வந்து ஒரு ஒன்னு வந்து அவுங்க தூக்கறதுக்கு வா றா அவு உதவி பண்ண இது பண்ணும்போது அப்பிடி இல்லன்னா நம்பளே வந்து து அந்த அந்த நிறுவனந்த விட்டு போயிர்லா அப்டின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்பள வந்து அழுத்தம் கொடுத்து நம்பள வந்து மன மனசுக்குள்ள வந்து அவ்ளோ உடல்ரீதியா மனரீதியா வந்து நம்பள வந்து டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுவாங்கனா நம்ல வந்து வெளில அனுப்பிருவாங்க இது தால வந்து அரசு வ அரசு வேலை வந்து ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லுவே நீங்க என்ன நெனைக்கிறீங்க அரசு வேலையேயில வந்து உங்குளுக்கு ஆர்வோ அதிகோ இப்போ தனியார்ல வேலை பாக்குற போ உங்ளுக்கு என்ன ஒரு வித் மாற்றங்கள் தெரிகிறது
ஆ அரசு வேலைய பொறு த வரைக்கு அந்த ஒரு பணி நிரந் தரம் என்னிக்குமே இருக்கோ ச்ச இந்த பணி இதுப்போக தனியார் நி நிறுவனங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது ஒரு கட்டத்துல வந்து இந் இவ்ளோ தொழிலாளர்கள் தேவையில்லை அப்டின்னு சொல்லிட்டு பணி நீக்கம் செய்யறக்கான வாய்ப்பு இரு கு அது இல்லாம வந்து வேலை பழு அ அதிகமா இருக்கோ அழுத்தம் ஆ ஒர்க் பிரஸர் அதிக அதிகமா இருக்கோ சோ அந்த மாரி எல்லா இந்த கவு அ அரசு பணில இல்ல ஒரு நிரந்தரமான ஒரு பணி ஆ எப்புமே அது ஒரு சமூகத்திலையு ஒரு நன் ந பேர் கெடைக்கும் அதுவு இல்லாம வந்துட்டு நம்ம ஆஹ் சலுகைகள் நறையா இருக்கு பணி முடிஞ்சதுக்கு அப்புற வந்துட்டு பென்ஷனுக் கடைசி வரைக்கு பென்ஷன் சோ அந்த மாரி இத்தன இதர சலுகைகள் நறைய அரசு அரசு பணியில இருக்கு சோ அரசு பணி எ ப்பவுமே வந்து ஃபஸ்ட் பிரிஃபெரென்ஸ் அரசு பணி இருக்குன்னா அத யாருமே விட்டுட்டு தனியார் பணி போற போறது இல்ல சோ அரசு பணி தா ஃபஸ்ட்டு பிரிஃபெ அ பிரிஃபெரென்ஸா எல்லாத்துக்குமே இருக்கு எனக்கு
கண்டிப்பா அரசு பணியில வந்து ஆமா கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க
கிடைக்காத பட்சத்துக்கு தா நம்ம அடுத்த கட்ட நகர்வு இல்லனா அடுத்த கட்ட நகர்வுல இப்ப தனியார் ஆஹ் வேலையில இருந்தாலுமே வந்து தனியார் வேலையில இருந்துட்டே அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களு நறைய பேர் இருக்கதா செய்யறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் த அரசு பணியில வந்து இன்னொன்னு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அரசு ப வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து சலுகைகள் வந்து அ அரசாங்கம் வந்து வேலைக்கான சலுகைகள் தான் தருவாங்களே தவிர இதர சலுகைகள்ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த வெளியில வந்து இப்போ போ இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த மாரி சில மக்களுக்கு குடுக்குற பொதுவான சலுகைகள் வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து கண்டிப்பா கெடையாது அதே மாரி அந்த அவுங்க வீட்டுல இருக்கிற சம்பந்தப்பட்டவங்க அதாவது மாமனார் மாமியார் ஆஹ் கணவன் ஆஹ் அம் பசங்க யாருக்குமே வந்து அந்த சலுகைகள்ன்றது வந்து இருக்காது பசங்கன்னா பொண்ணு வந்து கல்யாணம் ஆயிட்டு போயிட்டா அது வந்து கணக்கு இல்ல ஆனா அந்த வீட்டோட இருவு கட்டுப்பாடோட இருக்கிறவங்க வந்து யாருக்குமே வந்து அந்த சலுகைகள் இல்லை எப்படி சொல்றதுன்னா எ அப்பாவுக்கு வந்து அம்மா வந்து து அரசு வேலையில வந்து தலைமை ஆசிரியரா இருக்கறாங்க அவுங்க பாத்தீங்கன்னா அவுங் அவங்களோட மாமியாருக்கு கு வயதானவர்களுக்கான பென்ஷன் வந்து இது வரைக்கு வாங்குனது கடையாது அதுக்கு காரண எங்க அம்மா எங்க அம்மாக்கு இந்த மாரி வேலை இருக்கனால கடைக்கறதில்ல அதே எங்க அப்பாவுக்கு வந் து கம்பெனி மூலமா வர பென்ஷன் ஒரு இது ஓ பி எஃப் னு எதுவோ சொல்லுவாங்க பா ஓ பி ஏ வோ ஏதோ சொல்லுவாங்க அந்த பென்ஷன்றது வந்து எங்க அப்பாவுக்கு வராது ஏன்னா வந்து அம்மாக்காக அம்மா இருக்கறனால இது மாரி வந்து அதே மாரி பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல வர சில சலுகை கள் எங்கம்மாக்கு கெடைக்காது இந்த நம் உதவி வ வளையல் இந்த நிவாரண உதவி அந்த டைம்லல்லா கூட எங்களுக்கு அந்த மாரி சலுகைகள்ன்றது வந்து கடையாது அது மாரி நெறைய இது இந்த மாரி மாசம் மாசம் இல்லத்தரிசரிகள் இல்லத்தரிச இல்ல தரிச இல்ல தரிசிளுக்கு க்கு வந்து காசு குடுப்பாங்க பாத்த ங்களா அந்த மாரி இதுவும் வந்து சலுகையு எங்க அம்மாக்கு கெடையாது இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நா வந்து இன்னு வந்து அந்த வீட்லேயே இருக்கே அந்த வீட்டுலோட ரேஷன் கார்டுல இருக்கேன்னா எனக்கான சலுகைகள் வந்து இப்பவும் மறுக்கப்படும் நா அத விட்டு பிரிஞ்சு நா வந்து எடு வந்துட்டு ரேஷன் கார்டு தனியா எடுத்துக்கன்னா எனக்கு அந்த சலுகைகள் வரும் இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டு அந்த மாரி இது இருக்கு ஆண்களுக்கு அந்த மாரி கெடையாது நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஓகேதா அது அரசு வந்து அந்த மாரி முடிவு எடுத்திருக்கிறது காரணம் அவங்க ஆல்ரெடி வந்து பொருளாதார நிலையில ஒரு மேன்மை அடஞ்சி ட்டாங்க அரசு பணிக்குள்ள அவங்க இருக்கு இருக்காங்க அதனால அவங்களுக்கு அரசு சலுகைகள் அந்த அளவுக்கு தேவப்படாது அப்டின்னு மேபி அதனால கவர்மெண்ட் கருதி அத
கண்டிப்பா இல்ல அரசு அது அதுவு ஒண்ணு இருக்கு அரசு ஊழியர்களுக்கு அதிகமாவே ஆஹ் அவ்ங்ளுக்கு வந்து கெடைக்குது அதால மக்களுக்கு வந்து இது கெடைக்கட்டு அப்டின்றது கூட ஒரு நோக்கமா இருக்கலாம்னு நா நெனைக்கிறே செரி நீங்க வந்து சட்டம் படிச்சிருக்க இருக்கீங்க சட்டம் படிச்சிருக்கீங்க நீங்க வந்து இது ஆஹ் கோர்ட்டுக்குல்லா போயிருக்கீங்ளா
ஆஹ் நா கோர்ட்டுக் ஒரு வருஷம் கோர்ட்டுக் போய் பிராக்டிஸ் பண்ணே அதுக்கப்புறம் தா வந்து அந்த க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்லான்னு முடிவு பண்ணி அதில் கொஞ்சநாள் போய்ட்டிருந்தே அதுக்கப்புறம் தா இந்த மாரி தனியார் வங்கியில ஒரு வேலை வாய்ப்பு கெடச்சிது சோ அதுக்கப்புறோ இங்க தனியார் வங்கில
வேலை பாத்திட்ரு
இருந்து பண்ணி இப்பவா வேல செஞ்சுட்ருக்கே
இப்போ நீங்க என்கிட்ட பேசிட்ருக்கீங்க நீங்க இப்போ லீவ்ல இருக்கீங்ளா
ஆமா இன்னைக்கி வங்கி பொறுத்த வரைக்கு இரண்டு இரண்டு நான்கு நா நான்காவது சனிக்கிழம லீவு தானே
ஆமா ஆமா கண்டிப்பா அதனால விடுமுறை ஆ ஆ ஓ புரியுது புரியுது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஓக்கே ஓக்கே நல்ல விஷயோ அப்போ வந்து இதுல ஒரு நல்ல விஷயோ ஏது அதே மாரி பாத்தீங்கன்னா இந்த வங்கிகள்லா வந்து பாத்தீங்கனா கால இந்த டைம் இருந்து அஞ்சு மணிக்குல போயிர்லா அப்டினு சொல்றாங்ளே அதெல்லா உண்மை கரெக்டா
அத்து அது சும்மா டைமிங் அது வந்து பேரு பேருக்குதா இருக்கும் ஆனா காலைல ஒம்போதரை அந்த டைமிங் ஆனா ஓக்கே உள்ள நுழைவு நேரம் ஒம்போதர ஓக்கே பட் ஆனா வெளியில போற டைம் வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது வேலை பழு பொறுத்துதா மதியமா இருந்துச்சுனா ஒம்போதரை ஏ அஞ்சரைங்கிறது ஏழ்ர எட்ர அந்த மாரி கூட ஆகு மாத கடைசி அப்டின்னா ஒரு சில ஆ லேட் ஆகு
ஓ இது மாரி இந்த கதவெல்லாம் மூடிட்டு உள்ள உட்காந்து வேலை பாப்பீங்க கரெக்டுங்ளா
கதவெல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ற மாரில்ல ம் நார்மலாவே இருக்கும் ஆ நா ஒர்க் பண்றது தனியார்லயே கொஞ்சு தனியார் வங்கியில இந்த பி லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அந்த இதுல இருக்றே கடன் டிஸ்பஸ் பட் அதனால அது கொஞ்சு இந்த மாரி இவ்ளோ ஸ்டிரிக்டாலா ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆ வேலை பளு அதிகமா இருக்கு நேரம்ங்கிறது இந்த டைம் வேளியில போலாங்கற மாதிரி இருக்காது வர்க்க முடிச்சட்டா அஞ்சரைக்கு போது நாலரை கூட கிளம்பிடுவே வர்க்கு வேலைய பொறுத்துன்னு வச்சுக்கோங்களே
கண்டிப்பா சேரி ஓக்கே நா கூப்பிடுறே வைங்க